வணக்கம்
இங்க வா
ஆ நல்லாருக்கோம் நீங்க எப்டி இருக்கீங்க
இப்ப நாம எத பத்தி பேச போரோ அன்றாட தேவப்பட்றது வீட்டுக்கு தேவப்பட் சமயலுக்குத் தேவப்படாது பஸ்ங்ளுகு தேவப்பட்றது இதலாந்தா இங்க பிக்கப் ஆவுற்து இப்ப நா காலைல எந்து அவுங்க வீட்டுக்கு தேவயானது சிக்கனு இதெலாம் வந்து வாங்கி குடுப்ப ஆ வாங்ணோ இதுக்கப்புறோ நேற காய்கறி தேவயானது மசாலா வாங்கின் வா அதாது தேவ்யான காய்கறிக மூனு பாத்திங்னா இப்ப நீ தா ரொம்ப உயர்ந்தத் இந்த பெட்ரோல் டீசல் வரய ஒரு இந்த சன் சண்டைகள விஷ்யத்த வந்து விரைந்து அதனால வந்து காய்கறில்லாம் சொத்தயாய்ட்ச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக சம்ளோம் பத்தல இது வேற அதிகமாருக் ரொம்பநாள் ஆச்சு பேசியே ரொம்ப கஷ்டமாருக்கு நா பாத்துக்க அப்டின்னா முப்பத்தஞ்சு ருவா ஒவ் ஒன்னுத்தியும் வந்து பாத்து பாத்து தக்காளி பூண்டு பாத்தி பாத்திங்கன்னா கொத்தமலி வந்து பதினஞ்சு ரூபா போட்றாங்க
சேரி சேரி ஆ.
தேவையான இன்னிக்கு என்ன செஞ்சேனோ சனிக்கிழம அப்டின்றதனால சோ நீ வந்து மீட்டிங்னால நம வந்து வெளிய சாப்டலானு உம் உம் ம் ஆ எல்லா வேலையு முடிச்சுகுட்டு தூங்கணும் உங்க வீட்ல நா போன் வாங்குன ஏனா வந்து அவங்ளோட்ட வந்து என்ன செய்ற செரிக்கா ஒரு ட்ரிப் நம்மதா வாங்கிகுடுத் னாங்க அதனால அவுங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க நல்லா சாப் இல்ல வா வா அல்லா பாத்திங்ளா புள்ளைங்களுக் அது வெள்ள கலருமா நைட்ல வந்து கண்டுபிடுச்சி சிவப்பு கலரு மஞ்ச கலரு அடுத்தவங்க நார்மலா ஒரு தூண் போட்ற மாதிரி உள்ள ஆ உ குடிக்ல தவுந்த மொதழாழி வந்து காலம் போய்தா நலம் நலம் ரெண்டு பேருக்குமே சேத்து பாத்திங் இவனுக்கு ஆயிருப்ப இவ புள்ளைக்கு ஆயிரபா இப்ப பாத்தீங்னா இதலா சும் இப்பலா வந்து வீட்டுக் போர முன்னாடி சிக்கன் வாங்கிட்டு போனும் முள்ள போ அப்பின்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு ரோ போட்டேன் ரய போட்டது வந்து அது ரய கட்டி அதுக்கப்ற அன்னைக்கு வந்து எத்தன வரம்பு அந்த பஞ்சாயத் சித்தார்த் தா சொன்னிங்கனு ஒண்ணு நம்ம வேலைக்கு போனும் அப்டினா நமக்கு வந்து அன்னைக்குண்டானது வந்து ந பசங்க வந்து கரக்டா செய்யணு வீட்ல இருந்தனாவே ஒண்ணுகு டபுலா செலவாகும் எல்லார எல்லார் வீட் இன்னைக்கு கலவரங்கள் அ ஆ போனதுனால ஒன்ன வந்து செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு சொல்லிட்டே அப்ப உங்க வீட்ல காலைல என்ன நடந்தது எங்கங்க போனிங்க
இப்ப தா வந்துட்டு இன்னிக்கு தூங்கி எந்துச்சு வரே பத்து மணி ஆய்டுச்சு சரி ஆனா என்னோட பிள்ள பாத்தீங்கன்னா ஆறு மணிலந்தே ரொம்ப நச நசனு ட்டேருந்தா அவளுக்கு கொஞ்சோ வெக்கையா இருந்துச்சு தூக்கோ வரலன் போல போட்டுப் பாடப்படுத்திக்கிட்டே இருந்தா அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரு என்ன பசங்களு எந்ச்சுட்டாங்க ஒரு எட்டு மணிக்கு அப்டி இருக்கு நா வந்துட்டு படுத்து தா இருந்தே அப்றோ எங்கிட்டு இவுளுக்கு வந்ட்டு பால் கொதிக்கெச்சு பால் குடுத்தாங்க அதுக்கப்புறோ எ இவுளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது எங்கெங்க என்ன இருக்குன்ட்டு அதனால கரெக்டா ஃபிட்ஜ ஃபிரிட்ஜ தெறந்து ஒரு ப்ரௌனி வச்சுருந்தாங்க அத தூக்கிட்டு வன்டா ஆச்சிரியமாய்டுச்சு பாத்த ஒடனே அதுக்கப்புறோ அத சாப்ட்டு முடிச்சாச்சு தூக்கத்துல நாங்க மூணு பேரு திண்டோ அத அப்பறோ மறுப்டி கொஞ்ச நேர்த்துல பாத்தீங்கன்னா மறுடியு ஆப்பிள் இருந்ச்சு ஆ ப்பிள்‌ எடுத்துட்டு வந்ட்டா செரினு அத‌ கொஞ் நேரோ வெச்சு அதுக்கப்புறோ கழுவி எங்க வீட்டுக்காரரா வெட்டி குடுத்தாங்க எல்லாமே‌ பாத்தீங்கனா பெட்ல தா‌ நடந்துட்டுருக்கு எனக்கு அந் தூக்கத்துலயே எல்லாமே வந்துட்டு ஞாபக இருக்கு அப்டின்னே சொல்லலா அ அதுக்கப்பறோ வந்துட்டு அப்டியே அவ கொஞ்சோ ஃபோன் பாத்துட்டு விளான்டுட்டு அப்றோ ப த்து மணி ஆயிடுச்சு அதுக்கப்றோ தா எந்திச்சே எந்ச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு எங்க வீட்ல வந்துட்டு தோச தா ஆல்ரெடி இட்லிமாவ் அரச்சு வச்ருந்தோ அதனால பாத்தீங்கன்னா தோச தா வந்துட்டு சுட் சுட்டோ‌ தோச முட்ட தோச போட்டு அ கொண்டக்கடல வந்துட்டு கொழம்பு இருந்துச்சு ம் சன்னா பட்டர் மசாலா அப்டி சொல்லிட்டு அதுதா வந்துட்டு செஞ்சிருந்தோ ரொம்ப நாளா நா செய்ணுன் நென்ச்சிட்டுருந்தே எப்டியோ நேத்து காலில செஞ்சது ஆனா அது பூரிக்கு அதுவே பாத்தீங்கன்னா அப்றோ நைட்டு வச்சுக்கிட்டோ ரொட்டிக்கு மறுப்டியு காலையில மிச்சருந்தனால தோசைக்கு அதே வச்சு வந்துட்டு மொறையா கணிச்சாச்சு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர்க்கு வேல அப்டின்றதுனால ஏதோ வேலயா இருக்கு அப்டின் சொல்லிட்டு அவுங்களு வந்ட்டு கொஞ்சோ‌‌ தூரமா எங்கயோ போணு சொல்ட்டு அவுங்களு கெளம்பி போய்ட்டாங்க காலைலியே ஒரு பதனோரு மணிக்கு அந்த மாரி ல்லா அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னிக்கு நாங்களு வந்துட்டு எதுவு அவ்ளோ இதுவா செய்ல சிம்பிளா தயிர் சோற்ல்யே முடிச்சுக்லா அப்டி சொல்ட்டு சாப்பாடு வடிச்சு தயிர்ஸ் ஸ் செஞ்சாச்சு ஏன்னா வீடு எல்லா பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அலங்கோலமா இருந்ச்சு ஏன்ச்சி வீட வந்துட்டு சுத்தோ செஞ்சி எல்லா பொருள்யு ஒதுக் வச்சி புள்ள பாத்தீங்கன்னா நல்லா குப்பையா போட்டு வச்சுருந்தா எல்லாத்தியு வந்துட்டு பாத்தீங்கன்னா சுத்தோ செஞ்சுட்டு பெருக்கி தொடச்சிட்டு எல்லா ஒதுங்க வச்சுட்டு சாமான் கழுவிட்டு இன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் தொடைக்கிற வேல இருக்கு நைட் டுக்கு வந்துட்டு என்ன சமைக்குணுன் பாக்கணு இன்னு‌ நெ றிய வேலைகள் இருக்கு என்னோட துணி மணிகலெல்லா அடிக்கி வெக் ணு இன்னொரு பக்கோ கிச்சன்ல ராக்கு அதெல்லா வந்துட்டு சுத்தோ செய்யணு அதெல்லா வந்துட்டு சுத்தோ செஞ்சாதா பாத்தீங்கென்னா வந்துட்டு பாக்றதுக்கு கொஞ்சோ நல்லாவே இரு க்கு ஏனா எப்போவு ஒரு ரெண்டு மூணு மாசோ ஆச்சு சுத்தோ செஞ்சே ஊருக்கெல்லா போய்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறத்துலந்து சுத்தோ செய்யவே இல்ல அதனால பாத்தீங்கன்னா இன்னு நெறைய வேலைகள் இருக்கு அப்டின்னே சொல்லலா
பசங்க விடுமுறைல வெளில போயிட்டு வந்துருக்கீங்க அப்போ வந்து வீடு கொஞ்சோ அலங்கோலமா தா இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா ம் ம்
இல்லங்க வந்து லீவ்ல இருந்தனாவே லீவ்ல இருந்த மாரி இருக்காது எல்லாரு ஒவ்வொரு வேலைய கொண்டு வந்து நிப்பாங்க
பாப்போ பாப்பா பாப்பா
ம்க்கு விடுமுறையில தூங்காததுனால வந்து நீங்க வந்து போய்ட்டு வாங்க ரேஷன் கடைக்கு போய்ட்டு வாங்க அப்டின்னு வந்து நின்னா போய்ட்டு அந்த க்யூல நின்னுட்டு நா அது கிட்டத்தட்ட ஒரு பத்து போனு கிரிக்கெட் ஆம்மா அவுங்க வந்து வந்து சக்கரை அப்டின்னாக்கா அவங்க குடுக்குறதுதா அவ்ளவு தர்றதுதா அதனால வந்து கரெக்டா அது எடைய கரெக்டா போட்டு அது அதுமாரி தா அந்த வாரிய ரொம்ப கஷ்ட வீட்டுக்கு தேவையானத ஆ இப்ப பாத்தா அப்படிநாக தேவையாக வீட்டுக்கு தேவையான பாமாயிலு இததா வாங்கி குடுக்கணு அமா அதெல்லா குடுத்தாங்க எல்லாத்தையும் பையில போட்டுட்டு வந்து வீட்டுல வச்சாசு என்ன உய் இல்ல வந்து அது கூட வந்து சமையல் ரெடியா இருந்துது ஆமா சிக்கன் கொழம்பு வச்சு நா அதுக்கப்புறோ வந்து பீப் காலையிலயே எடுத்து கொடுத்துருந்தாரு சேதே அதை வந்து என்ன பண்ணிருந்தா அப்டினா அத வடை மாறி போட்டு கட்டி அத வந்து பொரிச்சு எடுத்து குடுத்தாங்க அது முன்னாடி சட்னி எதா பண்ணிருந்தாங்க அதயும் சேத்து மொத்தமா மூணு இத வச்சு சாப்ட்டோ உண்டு கலிச்சு எல்லாருமே இப்ப வந்து பசங்களோட வந்து விளயாடணும் அவனுக்கு வந்து எந்த பார்க்க்கு போல அந்த மாரி எங்கயாவது போலா இல்ல சொந்த காரங்க வீட்டுக்கு போலா என்ன பண்லாம் அப்டின் சொல்ட்டு யோசிச்சிகிட்டு உட்காந்துட்ருக்கோ எல்லா இருக்குன்னு சொல்ட்டு ஏனா அவங்க வீட்ல தூங்கிட்ருப்பாங்களா முழிச்சிட்ரு பாங்களா நின்னுட்டு என்ன இது சமைக்கிறது பாத்தீங்க அப்டினாக்கா அவங்க அது போற நமக்குலா அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது பண்ணா வினஸ் பன் பண்ணி வந்து டீ போடுவோம் இந்த மாரி வந்து எதாச் மத்த ஊர்ல நமக்கு தெருஞ்ச விஷயம் கிச்சன் கிளீன் பண்றதுல வந்து எல்லாமே வந்து பாக்க போனா என்னோடைய வீட்டு வீட்டுலந்து செய்வாங்க அங்க இந்த லீவ்லதான் வந்து பசங்க குளிக்க ஊத்துறது எல்லா சுடுதண்ணி போட்டு தலைக்கு குளிக்க ஊத்தி அப்டியே ட்ரெஸ்ஸு மாத்தி வுட்டு அவுங்களுக்கு தேவையானது செய்யறதே ஒரு வந்து ஒரு நமக்கு வந்து அது ஒ ஒரு பேன்டு பத்தல கு தொண்டாவும் வந்து அப்ப வந்து நல்லா இவங்கள செய்தமே என்ன டே இல்லைன்றது ஒரு தப்போ நம்ம செய்தோமே அப்டின்ற ஒரு மனசுல ஒரு திருப்தி இருக்கும். அதுக்கப்புறம் தான் பசங்கள கூப்புட்டு எங்கேயாவது கூட்டு போனும். நல்ல ஒரு ஒண்ணு தின்பண்டம் சாப்பிடுற கடைகளுக்கு கூப்ட்டு போனும் அப்டி இல்ல அப்டின்னாக்க அந்த பார்க் அப்டின்னு சொல்லுவாங்க விளையாட்டு து இது அங்க போய் அவுங்க வந்து விளையாட்றதுக்கு இது பண்டு தேவையான செய்து குடுத்து போம் போது ஸ்னாக்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போறதலாம் உண்டு அங்க வெளில கொஞ்சம் எதுவும் நம்ம சாப்ட முடியாதுல்ல எதுவும் வாங்க முடியாதுல்ல
ஆமா ஆமா ந வரும் வெளியில வாங்கறதான் தவிர்த்துக்கணும் நம்ம அது கொஞ்சம் நல்லது ஏன்னா இப்போ ம் ஐஸ்கிரீம்லயே பாத்தீங்கன்னா நெறைய கலப்படங்கள் எல்லாம் வருது அப்பிடின்னு சொல்றாங்க ச் ஆனா நம்ம முடுஞ்ச அளவுக்கு ஈசியா வீட்லயே நம்ம செய்யலாம் ஐஸ்கிரீம் ஒன்னுமே இல்ல இப்ப ஆரஞ்சு ஐஸ்கிரீம் செய்யனுன்னா ஆரஞ்ச் பழத்தை வாங்கி அத ஜூஸ் எடுத்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேத் க்கலாம் ஒரு அர க்ளாஸ் ஆரஞ் ஜூஸ் வருதுன்னா முக்கா கிளாஸ் நம்ம தண்ணி சேத்துகிட்டா போதும் கொஞ்சமா வந்துட்டு சக்கரை வந்துட்டு சேக்க கூடாதுதான் அதுக்கு பதிலா நம்ம தேன் ஏதாவது சேத் சேத்துக்கலாம் அப்டி இல்லாட்டி டேட் ஸ் இருக்கு இல்லையா அத வந்துட்டு நம்ம அரைச்சு சேத்துக்கலாம். ச் அப்டி சக்கரையே சேக்கவே க்க கூடாது அப்டினா பாத்தீங்கன்னா நம்ம வெறும் அர ஆரஞ்ச் பழத்தை ஜூஸ் எடுத்து அத வந்துட்டு எதுலையாட்டு போ கட்டியாக்கி நம்ம ஐஸ் மாரி சாப்புட்லா அருண் ரொம்பவே வந்துட்டு சுவையாருக்கு அப்டின்னு சொன்னே செரிப்பா நம்மளுடைய நேர முடிஞ் அடுத்த பிரிவுல சந்திக்லாம் நன்றி வணக்கம்